தோழி ஆ கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
நானு நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா?
வீட்ல எல்லாருமே நல்லாருக்காங்க தோழி
ம் எங்க வீட்லயு ஒரு எல்லாரு நல்லாரு க்காங்க உங்களோட குழந்தை எப்படி இருக்காங்க ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி
போன் பண்ணி பாக்கலியா என்ன சமையல் தோழி வீட்டு்ல ஆஹ் சாப்பிட்டேன் தோழி சிம்பிளா முடிச்சுட்டீங்களா சப்பாத்தியும் சாம்பாரும் ஆச்சு
ஆமா தோழி நீங்க லஞ்சு கூட கொஞ்சம் ஸமி
அதான்ஙக சார் மரியாத
ந நம்ம வந்து கொஞ்சம் சிம்பளா பாத்துல அதுக்குன்னு சாப்பிட்ட
செரிங்க தோழி நானா மத்தியானம் பாத்தேன்னா சாப்பாடு சிக்கன் கிரேவி ரசம் வச்சேன் எங்க அம்மாக்கு கிரேவி வேணும் கேட்டுருந்தாங்க செரி ஓகே அந்த மாதிரி ஸ்டைல்லயே வச்சு குடுத்துட்டு அப்புறமா நைட்டுக்காக என்ன பண்ணும் சரி கொஞ்ச தோசஊத்திக்கணும் கொன்ஜம் சாப்பாடும் வேணும்னா கேட்டேன் வீட்டுல எல்லாரும் சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க பாட்டிக்கு மட்டும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு நாங்க சாப்பாடே சாப்பா சொல் தோழி
செரி
சொல்லுங்க தோழி இன்னைக்கு உங்களுக்கு எப்படி போச்சு
ஆ
நீங்க பேசுறது எனக்கு கேக்க கேக்கவே இல்ல தோழி
அப்படியா தோழி இப்ப
உங்க குரல் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குதுங்க தோழி விட்டு
இப்போ கேக்குது இப்போ கேக்குதா உங்களுக்கு என்னோட என்னோட வாய்ஸு
ஆஹ் இப்போ கேக்குது தோழி
ம் இப்போப்பதான் தோழி காலையில இருந்து எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது எங்க வீட்டுல கண்டனியூா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டே இருந்தாங்க
ஓ அப்படியா தோழி
மாமி வந்து இப்பதா பயணத்துல இருந்து வந்திருக்காங்க
சேரி ஓகே
அதனால கொஞ்சோ ரிலேட்டிவ்ஸ்லா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க த்தா கொஞ்சோ வேல வீட்டுல மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கு கொஞ்சோ ஏன்னா குக்கிங் அதிகமா இருக்கீங்க வீட்டுல கு கு என்ன சொல்றது வீட்டு வேல அதிகமா இருக்கு ஒரு மூணு நாள் நாளா அதுலயே கொஞ்சோ பிஸிட் ஆயிட்டேனா
கிட்ட இருக்காங்களா தோழி பாக்குறதுக்கு
உ ஆமா ங்க தோழி
சேரிங்க
கன்டியூ கியூ கெஸ்ட் இருந்துச்ச க்காங்க அதா கொஞ்சோ கண்டடினியூஸா எனக்கு குக்கிங் வேல இந்த கிச்சன் வேலைகள் அ வரு ஹட்டு கிளீன் ப பன்ற வெல அதிகமா ஆயிச்சு
சேரிங்க தோழி உங்க நாத்து நாருங்க யாருமே வரலையா தொளி உதவி
அவங்களு ஈவினிங் வந்தே இல்லங்க தோழி அவங்க ஈவினிங் வர்றது அவங்க டைம் பாஸ் உன்ட் போய்ட்றது அவ்ளதா
அப்போ உங்களுக் க்குதா பெண்டு நிமுறது சொல்லுங்க வீட்ல
ஆமா தோழி வீட்டுல என்ன சொல்றது உ நம்மதா இங்க வீட்டுல நம்மதா செஞ்சு வந்துருக்கு யாரு உதவிக்கு வரதில்ல
ஆமா தோழி நம்ம உதவிக்கு கரெக்டா சொன்னீங்க தோழி நம்ம உ உதவிக்கு எதிர்பார்க்கம்போது அந்த உதவி நம்மளுக்கு கெடைக்கல அப்டின்னா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு மனசு அதுக்கு நம் நம்ம யாரையு எதிர்பார்க்காமல நாமளே பண்ணிட்டு போயிர்லா நம்ம வேலைய
ஆமா தோழி இப்பல்லானா யாரு யாரையு எதிர்பாக்குறதே இல்ல தோழி நம்ம வேலைய நம்மதா செய்யனுன் சொல்லி வந்தா கூட நம்மளுகுதா அதிகமாயிடுது வேல யாரு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல
ம் சேரிங்க
நம்மதா எல்லா த்தையு தூக்கி போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்குற மாதிரி இருக்கு அதுனால நம்ம யாரையு எதிர்பாக்குற மாதிரி இல்ல தோழி நீங்க சொல்லு தோழி உங்க வீட்ல எப்டி? ம்‌ கெஸ்ட்டெலா வந்துட்டு போயிட்ருக்காங்களா எப்டி?
ஆமா தோழி எங்க வீட் ல பாத்தீங்கன்னா எங்க அம் மா கைல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டாங்க இந்த சாப்பாடுக்காக அரிசி ஊற வச்சிட்டு ஒரு சைட்ல என்ன பண்ணிருக்காங்க சுடு தண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச சீக்கிரமாவே அந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணிட்டு சாப்பாடு போட்டா சுடு தண்ணில கொஞ்ச நேரத்துல வே வேகிறு சாப்பாடு அப்டின்ட்டு இந்த வச்சிருக் காங்க போல அ து என்னா இருக்கா எடுத்து ஊத்தம் போது அது அப்டியே எடுத்து கைலே அப்டியே கை பாத்தீங்னா தவறி அவுங்க கைல விழுந்துருச்சு
அய்யயோ பாவொ
ரொம்ப விழுந்து என்ன ஆயிடுச்சு ஆ பரவால்ல தோழி இப்போ ஓரளவுக்கு ஆனாலு அவுங்களுக்கு இன்னு அந்த புண்ணு ஆறல விழுந்து மூண் நாள் தா ஆகுது அது பாத்தீங்கன்னா அந்த தோல் எல் லா பின் பிச்சிட்டாங்க தோழி நக் நம்ம டாக்டர் கிட்ட போயிருந்தோ அவுங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கொ ப்புளொ மாதிரி வந்து இருந்துச்சு அதெல்லா ஒடு சி விட்டு அந்த தோல் எல்லாம் பிச்சுட்டாங்க தோழி
ஐய்யயோ ரொம்பவே எரிச்சலா இருக்குமே பாடி
ஆமா தோழி ரொம்பவே இறச்சலா அது பிரிக்கும்போது அவுங்களுக்கு அவ்ளோ ஒரு இறச்சல்லு அப்படியே அழுதுட்டே இருந்தாங்க எங்க அம்மா அது பாத்து எனக்கே ரொம்ப கஷ் டமாயிடுச்சு தோழி
ஆமா தோழி இப்ப இருக்கிற வெய்யிலுக்கு இந்த எரிச்சல் எல்லா தாங்கவே முடியாது சும்மாவே தாங்க முடியாது சின்ன அடியே இததெல்லாம் பெரியான அடி இது ரொம்பவே எரியல் எரிச்சலா இருக்கும் உடம்புல அவுங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்
ஏய் இதாவது நம்ம ளுக்கு வீட்டுல அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏ சி போட்டுட்டு இருக்குறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் அவுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் அ அந்த எரிச்சல் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா ஆனா அது டாக் டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கட்டு போட்டே வைக்கணும் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் வெளியோட டஸ்ட் தூசி இந்த மாதிரி எல்லாம் படும்போது அவுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னுட்டு
அவுங்கதான் வீட்லேயே இருக்கறாங்கள அப்படியே அது திறந்து இருந்தாதான் அதுக்கு சீக்கிரமா காயும் தோழி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆமா எந்த விஷயத் தையும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சா அது எப்படி இருக்கும் அதோட ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நம்ம என்ன சொல்றது அது ஃப்ரீயா விட்டா அது காத்து போக விட்டாதானே நம்ம வந்து அது காயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓப்பனா வீட்ட தான் நம்ம வெ எதா இருக்கும்
அதனால நாங்க என்ன சொன்னோம் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் ஓப்பனா விட சொன்னோம் அவுங்க ஓப்பனா வச்சாங்க ஒரு நாளுக்கு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வச்சாங்க ரொம்ப எரிதுமா நீ மருந்து போட்டு எனக்கு முடியே விட்டுரு அப்டின்னாங்க சரின்னு நாங்களும் மூடி விட்டுட்டோம் இப்போ இன்னைக் கு எல்லாரும் என்ன சொல்லிருக்கறாங்க இல்ல தொறந்தே வைங்க இது மூடிட்டே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு காயும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ எப்படியோ மனசு கல்லாக்கிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ண அந்த அ குளுக்கோஸ் வாட்டர் இதெல்லாம் போட்டு இந்த பேண்டேஜ் எடுத்தா அப்டி யே தோல் அப்படியே ஒட் டிக்கிச்சு பிரியா அவுங்களுக்கு
ஐய்யோ அல்லாஹ் அதான் தோழி இந்த முடி வெச்சு வச்சா என்ன ஆயிடும் அதோட ஈரப்பதம் அப்படியே இருக்கும் உங்களுக்